ஹலோ
ஆஹ் ரொம்ப லோவா கேக்குது உங்களோட வாய்ஸு
உங்க வாய்சும் லோவாதான் கேக்குது
உங்கது ரொம்ப லோவா கேக்குதுங்க
அப்டிங்களா
ஆஹ் நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிருக்கீங்களா
ஆஹ் தெரியலையே முன்னாடி பண்ணிருப்பேன் அப்டியா
ஆமா என்ன பண்ணிட்டுருக்கீங்க
ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கேன்
ஓ சரி சரிங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க
உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா ஆஹ் கேக்குது கேக்குது
ஓ சரி சரிம்மா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
பி சி ஏ
பி சி ஏ ஏன் வெளியிலே எல்லாம் போய் வேலை பாக்க
பாக்கலையா இல்ல போக முடியாது பசங்க இருக்காங்க அதனால போக முடியாது
அப்படிங்களா சரி சரிங்கம்மா நான் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் ஏ பசங்க பெரிய பசங்கம்மா அவங்க காலேஜ் முடிச்சுட்டாங்க இ
அப்படியா சரி சரி ஸஸ் சரி
நான் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தெரிஞ்ச என்னால் முழு செய்யக்க கூடிய வேலைகளை மட்டும் நான் பார்த்துட்டுருக்கேன் வீட்டோட ஏதாவது கிடைச்சா நல்லாஇருக்கும் அப்படின்ட்டு
ஓ அப்படியா இப்ப என்ன வேலை பாக்குறீங்க
இப்போதைக்கு இது பாார்த்தட்டு இருக்கேன் வேற ஏதாவது பா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எல்லாருமே டிகிரி இருக்கணும் அப்படின்றாங்க நான் வந்து எனக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேடஜ் இருக்கு நான் வந்து நீங்க என்ன கேக்குறீங்களோ அதோட வேலை பண்ணி் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க இல்லை சர்ட்டிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் வேலை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது பேசிக் கம்யட்டர் நாலஜ் எனக்கு இருக்கு மத்த எந்த வேலை டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தா பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி மெடிக்கல் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்கும் ஒரு தடவை பண்ணிருக்கேன்
இப்ப அந்த மாதிரி வஒர்க் எதுவும் இல்லையா
அப்டியெல்லாம் எதுவும் கிடையாது
அந்த கான்டாக்ட்ல எது வெசில்லையா நீங்க
நாங்க அதை காண்ட்க் கான்ட்ராக்ட் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வெரி லோ பேமெண்ட்டா தராங்க
ஓ
உம் பத்து நிமிஷம் அவங்க இன்னும் பைசால இருக்காங்கஹ டென் பைசை பிப் பிப்டி பைசு அந்த மாதிரி ஒரு சென்டன்ஸ் முடிச்சிங்கன்னா டென் பைசு அப்படின்றாங்க
ஓ அப்படி வ எது அந்த மெடில்டிரான்ஸகிரிப்ஷன் இல்லையா கா
ஆமா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனும் அவ்ளோதான் டென்தௌசண்ட் சென்டன்சஸ் முடிச்சா டென் ருப்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க
அது எந்த மாதிரி வேலை அது மெடிக்கல் டிரான்ஸஷன்ன்றது
அது வந்து பைல் இருக்கும்மா அவங்க குடுக்குற பைல வந்து அந்த ஃபைல் ல பாத்தட்டு இன்னும் நம்மளுக்கு கொலம்சு அந்த மாதிரி எல்லாம் ஆட் ஆகும் ஃபாதர் நேமு மதர் நேமு அவங்க ஒரு வேளை கல்யாணம் இருந்த அப்ப இந்த எல்லாமே சரிபார்த்து அட்ரஸ் சரி பார்த்து அவங்க என்க்கு அட்மிட் ஆனாங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்
ஓ
அது எல்லாமே டைப் பண்ண வேண்டியா இருக்கு அத பார்த்தட்டு எனக்கு நம் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல பேமெண்ட் ரொம்ப குறைவா இருக்கவே தேவையில்லா அப்படின்னு சொல்லிட்டே நானு
எப்டி அவங்களே குடுத்துருவாங்களா டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துட்டு நம்ம டைப் மட்டும் பண்ணணு
ஆமா ஆமா மா நம்மளுக்கு அது ஆ என்ன சொல்றது நம்மளோட மெயில்கு வந்து அவூங்க புள்ளமே பிடிஎப் அனுப்சிவிட்டுருவாங்க
ஆ தெரியு
அந்த எக்ஸல நம்ம பண்ணனு அத பாத்து பாத்து பண்ணவே நம்மளுக்கு கரெக்டா ஒரு பைல் முடிக்கவே நம்மளுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷோ பிடிக்கூ
ஆ ஆ ஆ
ஆ அது நம்பளுக்கு கட்டுப்படி ஆகாது அதுக்கு பதிலாக இப்போ நா வந்து டைலரிஙகும் பண்ணுவே அதுக்கு அது பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ளவுஸு அந்த மாரி ஏதாவது தைச்சுக்கிட்டாலே எனக்கு டபுளாக வரும் ஆ நா அதனால அதெல்லாம் பண்றதில்ல ஆ இந்த மாரி வாய்ஸ் ஓவரு வேற ஏதாச்சும் ஒர்க் இருந்தா கூட பரவாயில்லன்னு பாாரத்துட்டு இருக்கேன்ம்மா கால் ரக்கார்டிங்ஸூ இந்த மாரி உம் வீட்டிலேந்தே மார்க்கெட்டிங் பண் ஆ மாரி ஒ ஒரு தடவ பண்ணிருந்தே ஆனா அளவுக்கு யாரு மெடிக்கல் இதுல தா ஆ இது சாப்டுவேர இது வந்து மார்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தே நா வந்து அதுவும் அந்த அளவுக்கு யார் ம் நம்ப மாட்டேறாங்க எதிரில போயி ஒரு நாலு தடவ திரிஞ்சா மட்டும்தா அவுங்க நம்புறாங்க நம்ம வந்து இப்ப நீ அவுங்க வாங்கினாங்கன்னா நாங்க ப்ரொவைட் பண்ணுறோம் சாஃப்ட்வேர் ஃபுல்லாக ஆன்லைன் தான் அந்த சாஃப்ட்வேர்
ஆ
அப்டி இருந்தாலுமே அது நிறைய பேரு மெடிக்கல் இதுக்கு மெடிக்கல்லு ஆ நெறையா எல்லா பிசினஸ்க்கும் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் அது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்பளுக்கு எங்கேயாவது போனீங்கன்னா கூட கம்யூட்டர் பில் வருது இல்லைங்
ஆமா ஆ
உம் அத மாரி கெடைக்கிற சின்ன சின்ன வேல வீட்டுல இருந்தே பண்ற மாரி நா ஆ ரா பாத்துட்டு இருக்கே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா
ததுக்கு ஒரு வாட்டி சாஃப்ட்ர் ரெனியூல் பண்ற அமௌண்ட் எவ்வளோ ஆகும்
ஒரே தடவ ஒரு பஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போது பதிமூணாயிரம் அப்படி கட்டணும் பஸ்
ஆ அது சாஃப்ட்வேர் போறது அவங்களுக்கு ஏத்த மாரி பேத்தாலஜி இந்த மாரி லா அதுக்கேத்த மாரி இருக்கு ஆ
பிசினஸ்க்கு அந்த மாரி அது ரெனுவல் பண்றதும் கிட்ட கிட்ட மூணாயிரம் அப்படி ரெனுவல் பண்ண வேண்டியதா இருக்கும் வருஷத்துக்கு
ஆ
உம்
அது ஒரு சாஃப்ட்வேர் போட்டா போதும் எல்லா சாஃப்ட்வேருக்கும் பில்டிிங் சாப்ட்வேர் மாதிரி எல்லா கடைக்கு அப் பி சி பி லா வாங்கு
ஆமா ஆமாம்ம அதுக்கேத்த மாரி இப்ப உங்களுக்கு என்னமா
இன்வேர்ட் அவுட் வேர்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அத ஒரே சாப்ஃட்வேர்ல எடுத்
ஆமா எல்லாமே அதுலயே எடுத்துக்லா இப்ப வந்து மெடிக்கல்து எடுத்தீங்கன்னா அ இப்ப பேஷண்ட் நேமு நம்பர் நீங்க ஆட் பண்றீங்க இல்லையா அதுல அவங்களுக்கு அதிக அடுத் த அப்பாயிண்மெண்ட் எப்போ எல்லாமே அவங்களுக்கு நீங்க மெசேஜ் மூலியமாவே அவங்கள நீங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
அவுங்க குடுக்குற நம்பர்க்கு ஆ அதுக்கு அடுத்து அப்பாயின்மெண்ட் எப்போ என்ன டீட்டெ இப்ப எல்லாமே நம்ப அங்க அப்லோட் பண்ணனோ அது தானே அவங்களுக்கு போய்டு உம் ஆமா அந்த மாரிப் பாத்தோ அஹ் அனா அவுங்க வந்து அப்பதிக்கு ஆன்லைன்ல முழுக்கா ஆஹ் ரெண்டு நாள் இலவசமா தராங்க அவுங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு அவுங்களுக் பிடிச்சுருந்தா அவுங்க வாங்குற மாரி
பீரியட் மாரி தராங்குளா
ஒரு ஹாஸ்பிட்டில் வெச்சிருக்கீங்க அப்டின்னா அவுங்குள்க்கு ரெண்டு நாள் ஃப்ரீயா தருவாங்க அந்த சாஃப்ட்வேர் அவுங்குளுக்கு ஈஸியா இருக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கா பாத்துக்கோங்க அப்பிடின்ட்டு ஓர் ரெண் நாள் தருவாங்க அதுக்கப்புறமா அவுங்க முடிஞ்சா வருஷத்துக்கு வாங்கிக்குலா இல்ல அப் அப்டின் சொன்னா அந்த சாஃப்ட்வேர் அவுங்குளுக் அப்பதிக்கப்ப கட் பண்ணி விட்ருவா எல்லாமே ஆன்லைன் தாம்மா
ஆஹ்ஹா
அந்த டெஸ்ட்டாப் நம்பர் இருக்குல்லீங்குளா அத ஷேர் பண்ணாலே நம்ம வந்து அந்த சாப்ட்வேர் அவுங்குளுக்கு இ இங்க இருந்தே இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருலா அஹ் இன்னமா
நம்பருன்றீங் கல்ல அதா அல்ட்ரா வெயிட்லே நம்பர் குடுத் தாங்கன்னா
ஆமா ஆமா நம்ம அங்க ஷ நம்ம வெப்புல சார்ச் பண்ணி நம்ப எ எதுவா இருந்தாலு நம்ப வெப் சார்ச் பண்ணி டெஸ்டாப் நம்பர் குடுத்தோன்னா அவுங்க அந்த நம்பர வெச்சுட்டு நம்புளுக் க்கு இது பண்ணி நம்பளுக்கு ஆன்லைன்லயே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருவாங்க
ஆ ஆஹ் அதுக்கு உங்குளுக் எவ்ளோ பேமெண்ட் வரு ஓ அப் அப்டியா
ஆமா அனா நம்ம பேசணு பேசி பேசி எத்தன பேர் இப்ப அவங்க கேட்டதுக்கு எல்லாத்துக் க்குமே பதில் சொல்லணு எல்லாமே இருக்கு
சேரி சேரி சேரி
ம் நீங்க வேற ஏதாச்சு பண்ணிட்டு இருக்கீங்களாமா
இதுவு பண்ணல இதுதா பண்றே
ஓ இதுக் க்கு முன்னாடி வேற ஏதாச்சு பண்ணிருக்கீங்ளா
ஆ இதுக் முன்னாடி பண்ணிருக்கே ஆனா அந்த ப்ராஜெக்ட் முடுஞ்ருச்சு
அப்பிடிங்கிளா யார் மூலியமா வருது உங்களுக்கு
எ ஃப்ரெண்டுதா என்ன ரெஃபர் பண்ணாங்க என் ஃப்ரெண்டுதா என் சேத்து விட்டாங்க
அப்டிங்களா ஆ சேர் சேரிங்கம்மா
என்னோட ஸ்கூல் ஃபிரெண்டு அவுங்கதா இதுல ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஆ இது வச்
அப்டிங்களா செரி செரி அதா இந்த மாரி நம்மளுக்கு தெரிய மாட்டந்து யார் மூலயமாவது ஒருத்தர் மூலயமா நம்மளுக்கு வ வருது ஆ தெரிஞ்சத வந்து நாலு பேருக்கு இப்ப நம்ம நால் பேருக்கு சொல்றது வந்து உபயோகமா இருக்கோ அவ்களுக்கோ ஆ அந்த மாரி இருந்தா நல்லா இருக்கு
கண்டிப்பா வருவாங்க
ம் சரிம்மா உங்ளோட பேச்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நன்றிமா